சொல்லுப்பா ஆ சொல்லு
கேக்குதா ம் மொதல்ல கால் பண்ணீகளோ
ஆமா பண்ணிட்டே இருக்கே அந்த பிஸி பிஸினே வந்துச்சு
இல்ல இல்ல இந்த ஏர்டெல்லு நாங்க எப்பவுமே கட்றது இது நெட்டு கட்டுவோல
அ
அது அறுநூத்தி பதினொருவாத நாங்க கட்டுவோ இந்த தடவ என்னனா ஆயிரத்தி பதிமூன்றுவானு பில்லு வந்துச்சு கட்டிடோ அதையுமே
சேரி
அது எதுக்கு வந்துசுன் கேட்டா நேத்து ஒரு பய சொன்னே நீங்க எதாவ்து இன்ஸ்டால் பண்ணிருப்பியனு சொன்னே
அ
சேரின் சொல்ட்டு அவன்ட ஃபோன் பண்ணி என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கோ எல்லாமே க்ளோஸ் பண்ணாலு திரும்ப பில்லு வந் எல்லா ஆயிரத்தி பதிமூன்றுவானே காமிக்கிது
சேரி
அதுக்காண்டி இன்னைக்கு எ நெட்டு ஏ ஏ ஃபோன் நம்பர்தே குடுத்துருக்கோ நெட்டுக்கு
ஆ ஆ
அதனால ஏ போன் நம்பர் தான இருந்துச்சு அதுக்கடிச் ச்சாக அதுனால அவுகட்ட பேசிருந்தனால பிஸினு வந் அஹ்
சேரி சேரி
ம்
ப்ப்
என்ன வேலைலா முடிச்டியலா
ஆ வேல முடிக்கல இப்பதா பாத்துகிட்ருக்கே ப்ளூடூத்த ஆஃப் பண்ணு சேரி சேரி இப்ப பண கட் ட்டி முடிச்சிட்டீயலா
ஆ கட்டிட்டாங்க அதுக்கு கேட்டதுக்கு இப்ப ஃபோன் பண்ணாங்க எக்ஸ்ட்ராதே இருக்கு அப்டி கெடையாது சொல்லிட்டாய்ங்க
ஆ சேரி சேரி ஆ இப்பதா ஒழுங் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு மீட்டிங்கு மீட்டிங்க்கு போயிட்டா ஆமா அவேந்தா இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டிருக்யா அங்கட்டு இங்கிட்டு கத்திக்கிட்டிருக்யா அவனுக்கு வேற வேல என்ன அவனுக்கு அவுங்க அன்னே வந்து ஸ்கூலுக்கு போகவு ஒரே போரு
ஆமா அவே இருந்தாலு டிவி தானே பாக்குறா
ஆனா வெளாடுவே கொஞ்ச நேரோ இ இவே போயி வெளாடுவ்யா அவேந்தா டிவி பாத்துகிட்டே இருப்யா இவே போயி போயி அவன வம்புழுத்து வெளாண்டுக்கிட்டுதா இருப்யா அடிக்கிறா அடிச்சி அடிச்சி வெளாட்றா
அவன இவே அடிக்கிறானா
இவேந் தா பெரியவன அடிக்கிறா
அதே சின்னது எல்லாமே அப்டிதே இருக்குங்க போல
ஆமா அவ்வே ஆள் இல்லேன்னா திருப்பி அடிச்சுவுட்ருவ்யா ஆளு இருக்கம் போது ஆமா ஆளு இருக்கம் போது மட்டு கொஞ்சோ பயந்துதா நிக்குவ்யா
அ அ
சில நேரோ பாத்தீன்னா ஒரே இதா கொஞ்சுவாக சில நேரோ அடிச்சுக்குட்டு உருளுங்க
எல்லாமே அப்டிதே இங்க டி வி க்கு நாறி போயிடு ரெண்டு
ம்மா வெளாட்டுத்தனமா அடிச்சிக்குதுகளா அடிபட்டுருமோன் பயமாவே இருக்குது
அது உள்ளதுதே அவே எப்ப எத்தன மணிக்கு வருவ்வே ஸ்கூல்வுட்டு
அவே வர மூன்ற மணிக்கு வுடுவாங்க இவுக போய் கூட்டிட்டு வரேல்ல நாலு நால்ட்ரை ஆயிரு
நாலு நால்ட்ர வரையு ரெண்டு ஸ்கூல் விட்டுட்டு எல்லா எடமு சுத்திபாத்துட்டு வருவாகளோ
இல்ல இல்ல இவுக இங்கிருந்து போறதுக்கு மூணே முக் க்காளுக்கு மேலதா போவாக
சேரி சேரி
அங்க போயிட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த இது இனியாவையு கொண்டு போய் விட்டுட்டு வரணும்ல்ல
ஏவ் மொத்தமா எல்லாரையு கூட்டி வந்துருவாகளோ
ஆமா ரெண்டேரு அதா சூப்பரா டைவரா யூஸ் பண்ணிட்ரீக்காய்ங்க நீ வேற
அதானே எல்லாரையு கூட்டிட்டு வந்தரணு
ஆமா கொண்டு போய் விட்டுட்டு அப்றோ வந்து
ஏ சே சே சேரி சேரி ஹரி வேல என்ன வேல பாக்குறாரு அறிவு
அவே ஒரு ஆஃபீஸ்ல வேலவாக்றா
ஆஃப்பீஸ்லையா
ஆம்மா அது வந்து ஆஃபீஸ் டையோ வந்து அவுகளுக்கு பத்து மணிதா அதனால அவுகுக வந்து லேட்டா தா தூங்கியந்திருப்பாங்க
அதனாலே இவங்க கொண்டே ஸ்கூல் கொண்டே விட்டுட்டு
ஆவ் ஆமா கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு அவுங்க பிஸியா இருக்காக உழைக்கிறாக நாங்கல்லாம் சும்மா வெட்டியா இரு ஐய்யய்யோ இது வேற வம்பா காலப்போக்குல அது அதையும்ல்லாம் இதுல சேத்துட் எதா அது பாட்டுக்கு கேட்டுக்குட்டு ஏ வேற டாபிக் பேசுல நீ எதுக்கு என்னய சீன்ற
ஒங்கள எதும் சீன்டல கேட்டே நா என்ன கேட்டே என்ன வேல பாக்கறான்தே கேட்டே வேற ஏதாச்சும் கேட்டேன்னா
சீண்டல்ன்ன அர்த்தோ சரியா அந்த பக்கட்டே பேச உடாது
இல்ல ரொம்ப நாளவே டவுட் இவுகனா இங்க வீட்ல ஒரு பத்றான்னு தெரியும் ஆவ் இ என்ன வேலைவாக்கறானே தெரியாது எனக்கு இதுல இடன
ஆனா ஆபீஸ்ல போய் பாக்குறா
சேர் சேர் ஓகே ஓகே சேரி விடுங்க விடுங்க
சேரி சேரி
என்ன சமைச்சுக இன்னிக்கு
இன்னைக்கு வந்து கொண்டக்கல்ல சாதம்
கொண்டக்கல்ல சாதமா
ஆமா
கொண்டக்கலையல்ல சாதம் வப்பைய
போட வேண்டியதா நம்ம வைக்கிறதுதா சமையலு
அது வேன்னா ரைய்டு
காய் எதும் இல்ல என் பைய பிரியாணினா சாப்டுவா அதனால ஒவ்வொ ஆமா அதனால ஒவ்வொரு நாள் காய் இல்லாதப்ப பச்சைப்பயிரு கொண்டக்கடல ராஜ்மா இதுல ஏதாவது ஒண்ணு நைட்டு ஊற போட்டு கால்ல சாதமா பிரியாணி மாரி செஞ்சு கொடுத்துருவோ முடிஞ்சு தக்காளி சாதந்தே அதுல கொண்டக்கடல கொஞ்சோ அதிகமா இருக்கு
அதுக்கு பேரு கொண்டகல்ல சாதோ
ஆமா அதனால கொண்டக்கடல சாதோ
இங்க உட்காந்தா சிரிக்குது
நீ செஞ்சு பாரு நல்லாதா இருக்கும்
ம் கொண்டக்கடலையே சாப்பிடாதுங்க இங்க அதிகமா குழம்ப வேனா ஊத்திக்குங்க
ஓ ஓ கொண்டக்கடல போய் சாப்பிடணும் புரோட்டீன்ல அது சேர்த்துக்கணும்
நம்ம சேவிக்கு குடுத்து தாத்தா குடுத்தது
ம் அதா கொண்டக்கல்ல சாதோ உ ஒ உருளைக்கழங்கையும் முட்டையும் போட்டு ஆம்லேட் ஊத்தி குடுத்து
ஆ ஆ சேர் சேர்
எ வேற எதுவும் செய்யல அ கருவாட்டு தொக்கு வச்சு தர சொன்னாக இன் புதன் கிழமையா நான் வேஜ் எடுத் தே ஆகணுமா எடுக்க வேணான்னு போட்டு சண்டய போட்டு அதா சரி கருவாடு வாங்கின் வா கருவாடு வச்சு தரேன்னு சொல்லி செர் கையோட அதா வச்சு தரே நா அது சொல்லி கேட்டுட்டு இருந்தாப்ல சரி கருவாடு அக்காவே வாங்கிரு ரேட்டு கம்மின் சொல்லிட்டு நா அத வாய்ங்ட்டு வர சொன்னே
சேர் சேர் சேர்
ம் ம் அதுக்குதா வெங்காய நறுக்க செய்றதுக்கு உக்காரனோ அவன அனுப்பி விட்டுட்டு செய்வோன்னு இருந்தே சேரி நறுக் க்குறது நறுக்குறோ கூட கொஞ்சோ வெங்காயத் மொத்தயு உரிச்சி வச்ருவோன் சொல்லிட்டு மொத்தத்தையு ஒக்காந்து உரிக்குது
வெரி குட் எல்த்தியு உரிச்சி முடிச்சுட்டீங்ளா
இல்ல உரிச்சுக்கிட்டே இருக்கே
அப்படிதா பாக்குறோ வேலய பாத்துக்கிட்டே கத பேசின்னா டையோ ஓடிட்
அவ அ நேத்து ஃபுல்லா வெறும் கதயே பேசிட்டு விட்டுட்டே இவன் நம்ளுக்கு சரிப்பட்டு வராதுன் முடிவு பண்ணிட்டே எல்லா அப்டியே பெண்டிங்ல நின்டு போவ்துன்னு சொல்லிட்டு ஏ
ம்
அதெல்லா ஆன் பண்ண கூடாது சுட்டுடோ அதனால சரி இன்னிக்கு வந்து இந்த வேலய பாத்ருவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்ட
சேரி செரி நா ஆட்டுக்கால் வாங்குனோ
சோ
இனிமே வெக்க போறே அதுள்ளுக் சாப்பாடு செஞ்சு குடுத்தாச்சு இப்ப செஞ்சேன்னா இவங்களுக் கொஞ்சோ குடுத்
தே வச்சிருங்க
நீ அப்பயே காய்ல டீச்சரா இருங்க
இல்ல அப்ப தா அதுல வந்து சத்து எறங்கும் சொல்லுவாங்க
அப்படியா இது
ஆமா நை ட்டு குக்கர்ல நல்லா ஒரு எட்டு பத்து விசில் வச்சு அப்படியே வச்சிருனோ
அ அ அ
வச்சுட்டு காலையில ஏதோ கால் வருது காலைய்ல என்ன பண்ணனு அத வந்து தாளிச்சுவுட்டு சூப்பு மாரி வச்சிருனோ
புரில்யா சேர் எல்லாமே தேது
ஆ் அப்டி வச்சோம்னா அது நைட்டு அதுல உள்ள சாரெல்லா அதுல எறங்கிரு அப்படின் சொல்லுவா சத்து ஃபுல்லா அதுல எறங்கிரோ அந்த சூப் இப்ப குடிச்சோம்னா நல்லா இருக் ஓரளவு
ம் பர்லீஃப்
நீ அப்படி வச்சு பாரு அத கொழம்பும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அப்படி வச்சீன்னா
செரி நா இன்னொரு முற செய்றல அப்ப செய்யுற இங்க சால அத்த வாங்கிட்டு வந்தாவ பெரிய மார்க்கெட் இருக்னால பெரிய பிரச்சன இல்ல
டய் இருக்கடா டம்மு டம்மு நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இவே ஒருத்தே ஏதாவ்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்
பட்டல்லாம் வெளையாகாது சார்
அதான் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு போயிருச்சு மறுபடியும் ஏதாவ்து பண்றதுக்குதா
ஆ நீங்க அப்பக்கப்ப ஊடால ஊடால சவுண்ட் விடுங்க உங்கள வந்து எட்டி பாத்துட்டு போவா
அதுதா கட்டில போட்டு டம்மு டம்முனு அடிச்சுச்சு
அடிச்சுட்டு இப்ப இந்தா சேர் மேல ஏறிக்கிட்டு இருக்கு என்ன பண்ண போதுன்னு தெரியல எதையாவது இழுத்து போடும்
தே விழுந்து இதாயிறுச்சி
நா எந்திரிக்கவே முடியாது எந்திரிக்க முடியாம உக்காந்துருக்கே
இந்த இருங்க ஒரு நிமிஷோ இந்த ஒருத்த கூப்புறா என்னன் கேட்டு வந்துறே
சேரிப்பா சேரி நா வக்கிறே
ஆ